தோழி
ஆ பேசலாமாங்க
ஆ பேசலாமா தோழி
ஆ பேசலாங்க கொழந்தைங்கல்லா என்ன பண்றாங்க
அ கொழந்தைங்கல்லா தூங்க போறாங்க தோழி தூக்க வந்துட்டு
ஓகே ஓகேங்க மார்னிங் வேற ஸ்கூலுங்ளா டுமாரோ
ஆமா தோழி நாளைக்கு பள்ளி விடுமுறை தோழி இப்ப ம் அ நேத்து வியாழக்கெழமையும் இன்னைக்கு வெள்ளிக்கெழமையும் மட்டுந்தா பள்ளி வந்து வச்சாங்க தோழி ஆரம்போங்கிறதுனால ந சனி ஞாயிறு வந்து விடுமுறை தோழி
ஓகே ஓகேங்க்கா
ஆமா தோழி அ உங்க பசங்கலா என்ன பண்றாங்க தோழி
எனக்கு வந்து ரொம்ப கை கொழந்ததாக்கா ஒன்ற ஒன்ற வயசுதா ஆகுது தம்பிக்கு
சரி தோழி
ஆ அதனால நமக்கு வந்து ஸ்கூல் ப்ரிஃபேர் பண்ணதுக்குதுக்லா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்பறந்தாங்கா நடக்கு
ஆ சரி தோழி ஆ சரி தோழி இப்ப உங்களோட ஒன்னரை வயது குழந்தைக்கு என்ன விதமா ன உணவுகள்லா குடுக்குறீங்க தோழி குழந்தைய எப்டி பராமரிக்கிறீங்க தோழி
ஆ இப்ப வந்து ஃபுட்டுன் ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா கொழந்தைக்கு நா என்னென்ன மாரி உணவு குடுக்குறேன்னா மார்னிங் எழுந்ததுமே ஒரு மில்க் குடுப்பேங்கக்கா நானு மீட் சாப்பிட்டு ஒரு ஒன் அவர் ஒரு ஒன் அவர் அல்லது ஆஃப் அன் அவர் கழிச்சு வந்து அவனுக்கு எதா லிக்விடா வந்து ரெடி பண்ணுவன் வந்து அ கொஞ்சொ கொஞ்சொ லீனா இரு நல்லா வெயிட் கெய்ன்க்காக இந்த அரிசி இருக்கு இல்லைங்க்கா அரிசியு அரிசியு அரிசி பிளஸ் பொட்டுக்கலைய வந்து ரோஸ்டட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருக்கேங்கா அத வந்துட்டு கொஞ்சொ கொஞ்சொ கஞ்சி மாரி கொஞ்சொ காச்சி குடுப்பே அவனுக்கு நானு காச்சி குடிச்சன்னா அது ஒரு சில டைம் குடுப்ப ஒரு சில டைம் மார்னிங் வந்து அவனுக்கு ராகி பால் எடுத்து ராகி பால் கஞ்சு குடுப்பே நானு சில சமயொ வந்துட்டு மார்னிங் எதாச்சு இந்த கோதுமை தோச அதுக்கப்பற சத்துமாவ் சத்துமாவ் மிக்ஸ் பண்ணி தோச மாரி அவனுக்கு நா குடுப்ப நானு அதுக்கப்ற சில சமய வந்துட்டு மார்னிங் வந்துட்டு மோஸ்லி மோஸ்லி அவனுக்கு லிக்விட் ஐட்டமாதா நா குடுப்ப நானு ஆப்ட் அப்பற எடையில எதாச்சும எக்கு குடுப் ப்ப நானு எக்கு ஃப்ரூட் சம்பந்தப்பட்டது செவ்வாழ பழ அந்த மாரி குடுப்ப நானு அப்ற மதிய வந்துட்டு மதியம் ஃபுட்டு் வந்துட்டு அவனுக்கு என்னனா பருப்பு சாத இப்ப உங்களுக் வந்து ஒன் பாட் ரைஸ் மாரி இருக்குல்லைங்களா அந்த முருங்கை முருங்கக்கீரல சாதம் பண்றது இப்ப பீட்ரூட் வச்சு பீட்ரூட் வச்சு துருவி போட்டு பீட்ரூட் சாத மாரி பண்ணுவே அப்ற கேரட் சாத மாரி பண்ணுவே அப்ற எதாவது நா பண்ற காய்கறியே வந்துட்டு கொஞ்சோ நல்லா பெசஞ்சு விட்டு நல்லா கொஞ்சோ கார இல்லாம வச்சு அவ நெஸ்ட் நா குடுப்ப நானு
சரி தோழி
அப்ற மதிய அப்ற அதுக்கப்பற கொஞ்சோ குளிக்க வச்சு அப்ற தூங்கிருவானா அதுக்கப்பற அவன எதாவது புடிச்ச மாரி எதாவது ஈவினிங் வந்து சத்துமாவ் இருக்குமா சத்துமாவ் உருண்ட அப்பற அந்த மாரி எதாச்சு அவனுக்கு நா குடுப்பேங்க
ம் சரி தோழி
ஆ உங்க நீங்க உங்க கொழந்தைக்கு எந்த மாரில்லா ஃபுட்டு குடுத்தீங்கா
என்னோட கொழந்தைங்கலா ரொம்ப வளர்ந்த வளர்ந்த கொழந்தைங்க தோழி ஆனா நா சாப்பாடு ஊட் டித்தா வளக்குற என் பையனுக்கு பாத்தீங்கன்னா காலை உணவுன் பாத்தீங்கன்னா ஆ காலைல எந்திரிச்ச உடனே ஆ பழைய தண்ணீர் இருக்கு பழைய தண்ணீர் இருக்குல்ல தோழி பழைய சாதத்தில பண்ண தண்ணீர் வந்து காலைல எந்திரிச்ச உடனே குடுத்துருவ தோழி பல்லு விளகிட்டு வந்த உடனே ரெண்டு பேருக்குமே அ பழைய சாதத்துல வந்த தண்ணிய நல்லா கரைச்சு விட்டுட்டு ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் குடுத்துருவ தோழி
ஓகே ஓ
அதுக்கப்பற பாத்தீங்கன்னா அ அதுக்கப்றோ சத்து மாவு பிரிப்பேர் பண்ணி குடுப்பே தோழி சத்து மாவு எப்டி பிரிப்பர் பண்ணுவே அப்டின்னா நா கேழ்வரகு ஆ திணை ஆ அந்த மாதிரி சிறுதானியங்கள்லா சோளோ சின்ன சோளன் சொல்லுவாங்கல்ல மக்கா சோள சொல்வாங்கல்ல அந்த சோளம் அ அ அப்பறம் ஒரு அரிசி ஒன்னு கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லிட்டு அதுல நெறைய சத்துக்கள்லா இருக்குன்னு பழையரா பழைய காலத்துல ராஜாக்கள்ல்லா சாப்பிட்ருக்காங்க
அ அந்த அந்த அரிசி நீங்க சா அந்த அரிசி நீங்க சாப்ட்டீங்கன்னா நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகு அது வந்து கஞ்சி மாரியு குடுக்கலா அத வந்து ஃபுட்டு மாரியு நீங்க ரைஸ் மாரி வச்சு கொழம்பெல்லா ஊத்தி சாப்ட்லான் சொல்லுவாங்க
ஆமா தோழி அது பாத்தீங்கன்னா விலை ரொம்ப அதிகமான அ தோழி அது இல்லாம அது கருப்பு கலர்ல இருக்கிறதுனால என் பையனுக்கு பிடிக்காது தோழி அதுனால நா வந்து கஞ் சி மாதிரியே கேழ்வரஹோட சேத்தே அரச்சிருவே தோழி அதுல பாத்தீங்கன்னா ஏலக்கா கலவுல போட்டுக்கிட்டா நல்ல வாசமு ருசியு இருக்கு தோழி அதனால ஏலக்காய் கொஞ்சோ அதிக அளவு சேர்த்துப்பே அந்த மாவு அரைக்கிறதுக்கு இதெல்லா பாத்தீங்கன்னா நைட் டே ஊற வச்சுட்டு நல்லா கழுவனு சிறுதானியத்துல என்ன சொல்றாங்கன்னா அத நல்லா ஊற வச்சு அது மேல சின்ன சின்ன டாக்சின்ஸ்ல்லா இருக் டாக்சின்ஸ்ல்லா இருக்குமா அத வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நல்லா சோ ஊற வச்சுட்டுதா அத கழுவி நல்ல முறையில நல்லா கழுவிட்டு அத வந்து நம்ம உபயோகபடுத்தணு அப்டின் சொல்றாங்க தோழி
அதா அதா தே னா வந்து மோஸ்டலி நம்ம எவ்ளோ தூர வாஷ் பண்றமோ அந்தளவுக்கு தா வந்து கிளினா இருக்கு அதுக்கப்பறதா நீங் வந்து ஹோம்மேடாவே ப்ரிப்பேர் பண்ணிருவீங்ளா இல்ல வெளிய வந்து எதாச்சி இந்த மாரி வாங்குவீங்ளா ச
இல்ல தோழி நா ஹோம்மேடு தா பண்ணுவே நா எதுமே நா கடைல வாங்க மாட்டே தோழி சிக்கன் மசாலாவாகட் ட்டு மல் ம் மஞ்சத்தூள் ஆகட்டு, கொழம்பு மிளகாய் தூள் ஆகட்டு தனி மிளகாய் தூள் ஆகட்டு நா எதுவுமே வந்து கடைல மசாலா ஐட்டங்கள் எதுமே வாங்க மாட் டே தோழி எல்லாமே வீட்லயே பண்ணி வெக்கிறத் தா தோழி
நீங்க இப்ப அந்த நீங்க ப்ப இந்த மில்லட்ஸ் எல்லா நீங்க வந்து இப்ப பவுட்ரு பண்ணி அவுங்களுக்கு என்ன லிக்விடும் கஞ்சி மாரி காச்சி குடுப்பீங்ளா
ஆமா தோழி காலைல எந்திரிச்ச உட்னே அந்த பழைய தண்ணீர்க்கப்றோ இந்த சிறுதானிய கஞ்சி வந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் குடுத்துருவே தோழி அதுல பாத்தீங்கனா நா சீனி சேக்கறதில்ல ஆ சுகருகு வந்து ஜீனி மே ஜீனி சேக்கறதில்ல தோழி அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா கருப்பட்டி, பனங்கல்கண்டு, வெல்லோ அந்த மா ரி தா சேத்து குடுப்பே தோழி அது கொஞ்சோ சாப்ட்ருவாங்க தோழி ஆமா அதுக்கப்றோ பா த்தீங்கனா ஒரு அவிச்ச முட்ட குடுத்துருவே தோழி ரெண்டு பேருக்கு
ஓகே ஓகே மா இது வந்து மார்னிங்கே டெய்லியு குடுத்துருவீங்ளா அவுங்களுக்குல்லா
ஆமா தோழி ஆமா இப்ப விரத நாட்கள் அ செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழம நாள்ல வந்து முட்ட குடுக்கறதில்ல மத்தபடி எ சாப்பாடு சரியான் சாப்பாடு இல்லன்னா கூட முட்ட குடுத்துருவே தோழி நா அதெல்லா நாள் பாக்கறதில்ல கொழந்தைங் விட என்ன இருக்கு ஒலகத்துல அப்டின் சொல்லிட்டு ஆ முட்ட குடுத்துருவே தோழி அதிகபட்சமா குடுத்துருவே அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா இட்லி இட்லியோ தோச, பொங்கல் அந்த மாரி எதாச்சு ஒரு சாப்பாடு குடுத்துருவே தோழி அது கொஞ்ச தா சாப்புடுவாங்க இருந்தாலு ஆ ஓ ஒரு சாப்பாடு உள்ள போணு இல்லையா மார்னிங் அதுனால குடுத்துருவே ஆ அப்றோ வந்து மொளக்கட்டுன ம் பச்ச பயிறு வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு குடுத்துருவே தோழி பிடிக்காது சாப்பிட பிடிக்காது பசங்களுக்கு சில் நேரோ மருந்து மாரி ஒரு
ஆ அது ராவா சாப்ட்றத்துக்கு என்னமோ அவங்களுக்கு ஒரு மா ஏனா வந்து ஆல்ரெடி சாப்ட்டு பழகுனவ்ங் கொஞ்ச ஈஸியா இருக்குங்க்கா புதுசா சாப்புட்றவங்க்கு என்னம்மோ மாரி டிஃப்ரெண்ட்டா தா இருக்கு அது அவுங்ளுக்
ஆ ஆமா தோழி அது வந்து ஒரு பிடி குடுத்துருவே அப்றோ மதிய சாப் பாடு அப்டின்னா ஸ்கூலுக்கு குடுக்கறதுன் பாத்தீங்கன்னா ஆ ம் காய்கறி சாதம் குடுப்பே காய்கறி சாதோன்னா கேரட்டூ, பீன்ஸு இதல்லா போட்டு இஞ்சி, பூண்டு பேஸ்ட்லா போட்டு ம் ப்ரியாணி மாரி ப்ரிப்பேர் பண்றது தோழி
ஓகே ஓகேங்க்கா நீங்க வந்து ப்ரியாணி ஆ நீங்க ப்ரியாணி மசாலாலா வந்து ஹோம் மேடா ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்ளா இல்ல ஷாப்ல எதாது வாங்கிப்பீங்ளா
இல்ல தோழி இல்ல தோழி நா ஷாப்ல எதுமே வாங்க மாட்டே தோழி
ஓகே ஓகே கொஞ்சோ எப்டின் சொல்றீங்ளா கொஞ்ச நானு செஞ்சிக்கிறே நானு
ஆ சொல்ற தோழி அ தோழி இப்ப பாத்தீங்கன்னா பட்ட கிராம்பு ஆ ஏலக்கா இது வந்து மூணு சரிவிகித அளவுல எட்த்துக்கணு தோழி
ஓகே ஓகேங்க
சரிவிகித அளவுல எடுத்துக்கிட்டு கொஞ்சமா மல்லி இருக்கில்லயா வர வர மல்லி வெச்சுருப்பாங்கள மொளகாத்தூள் அரப்போல அந்த மல்லி எடுத்துக்கணு தோழி அது வந்து சரிவிகித அளவுல்ல அதவிட குறைவா ஆமமோ ஆமா தோழி
செரிங்க
ம் அது எடுத்துக்குவ தோழி இது வது பாத்தீங்கன்னா சரிவிகித அளவுல எடுக்க கூடாது
ஓகே
ஆன அளவுல எடுக்கணு
மல்லி வந்து கொஞ்ச நம்ம கம்மியா எடுத்துக்கணுங்ளா ஓக் ஏனா மல்லி அதிகமா போட்டா இந்த மல்லி வாச ரொம்ப அடிக்கு நெனைக்
ஆமாந்தோழி அதனால கொஞ்சொ கொஞ்ச குறைவான அளவுல எடுத்துக்கணு தோழி இது வந்து லேஸ் சா வருத்துட்டு தோழி எண்ண சட்டியில எண்ண இல்லாம வர வெறு சட் ட்டில வறுத்துட்டு மிக்சீல நல்லா நை நைசா அரச்சு வச்சிருணு தோழி
ஆ செரிங்க
ஆமா இத அரச்சு வச்ட்டோம்னா அவ்ளோதாங்க தோழி பிரியாணி மசாலா
ஓ இந்த நாலு நா இந்த இந்த நாலு ஐட்ட மட்டு போட்டா போதுங்ளா
போதுந்தோழி அதுவே நல்ல மனமாதா இருக்கு நம்ம கடையில வ வாங்குறதுல பாத்தீங்கனா அஜினமோட்டோன் சொல்லிட்டு ஒரு கெடுதலான ஒரு உப்பு கலக்றாங்க தோழி
அதா மோஸிட்லி வந்து இப்ப எல்லா ஃபுட்லயுமே ஹோட்டலு இப்ப எல்லா மசாலாவலமே அதுதா பண்ணிட் ட்ருக்காங்க பட் என்ன பண்றது நம்ப நம்ம வந்து அதுதா கொஞ்ச நமக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு நம்ம அதேயேதா நம்ப வாங்கி இப்ப பண்ணிட் இருக்கோ
ஆமா தோழி நாக்கு ருசிக்காக பாத்தா நாக்கு ருசிக்காக பாத்தா பின்னடி நம்பளோட ஆரோக்கிய தா கெட்டுப்போகு தோழி ஏ பையனுமே பாத்தீங்கனா ஹோட் ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு தா ரொம்ப விரும்புவா தோழி விதவிதமான உணவுகள ஹோட் ஹோட்டல சாப்றதுக்குதா விரும்புவா மேகி சாப்டணுனு ஆசப்படுவா நூடுல்ஸு புரோட்டா ஃப்ரைட் ரைஸ் மோஸ்ட்லி ஆசப்படுவா தோழி அது வந்து ரொம்ப உடபு உடம்புக் ரொம்ப கெடுதலான ஒரு விஷய தோழி அதனாலேயே பாத்தீங்கன்னா அவனுக்கு அல்சர் வந்துடுச்சு தோழி
நீங்க வந்து ஹோம்மேடா நீங்க மேகி எல்லா நீங்க ட்ரை பண்லா இந்த கோதும மாவலா பெசஞ்சு வச்சு சப்பாத்தி மாரி பெசஞ்சு வச்சு அத என்னமோ அந்த முறுக்குஸ் சுடுற குழாயில பேசஞ்சம்னா நூடுல்ஸ் சேப்ல வரு சொல்லுவாங்கல அந்த மாரி நீங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்ளே
ஆ அது பண்லா தோழி ஆனா ஆ பசங்க விரும்புறது பாத்தீங்கனா அதுல அன் மேகில வர அந்த தூள் தா விரும்புறாங்க தோழி அந்த டேஸ்ட்ட தா விரும்புறாங்க தோழி
அந்த மசாலா தா வந்து மத்த பொருள அது வந்து அந்த நூடுல்ஸ்லா வெறு மைதா அதெல்லா நம்ம சாப்டம்னா அத் அதுவே ஒரு மெழுகு பொருள்னு சொல்றாங்க அதெல்லா சாப்பிறதுக்குல்லா ஜிரணமாகவே வந்துட்டு ரெண்டு மூணு நாளைக்கு மேல ஆகுன் சொல்லிட்டு இருக்குங்க பட் என்ன பண்றது இந்த காலத்து பசங்கல்லா அதுதா ரொம்ப வேணுனு சொல்லி அடம் பண்றாங்க
ஆமா தோழி அதெல்லா ரொம்ப கெடுதலான ஒரு விஷய தோழி இப்ப அல்சர் வந்து அதுக் அப்புற கொஞ்ச பரவால்ல தோழி தம்பி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆ கொஞ்ச அளவு ஆ சொன்ன பேச்சு கேக்குறா ஏன்னா வழி அனுபவிச்சிட்டாங்கறதுனால கொஞ்சோ வந்து சொல்றத கேக்கறா ஆ அது வந்து முழுசா இன்னு அவ மாறல
நீங்க அல்சர் இருந்துச்சுன்னா அந்த இது சொல்றாங்கல்ல அந்த ஆ கொஞ்சோ அதுக்கு கீர வகைகள்லா நீங்க வந்து குடுக்கலா மனத்தக்காளி கீரைலா நீங்க அதிகோ குடுத்து இந்த வயித்துல இருக்க புண்ணல்லா ஆறுன் சொல்லுவாங்க டெய்லி வந்து மோர் குடுங்க மோரு தயிர் வந்து அதிகோ வந்து புட்டு்ல வந்து சேத்துக்க சொல்லுங்க சூடா இருக்கற எந்த பொருளு வந்து நீங்க அப்டியே நீங்க சாப்பட சொல்லாதீங்க அதிக டீ காபிலா வந்து அவாய்ட் பண்ணிருங்க
ஆமா தோழி நன்றி தோழி நல்ல குறிப்புகள்லா குடுத்தீங்க ஆ மீண்டும் அழைப்புல சந்திக்கலா நன்றி தோழி
ஆ நன்றிங்க்கா